இருக்குறோம் அதா ப்ரோ என்னா அவுங்களுக் கு இப்போ வரயும் நம்ம இதுவரையும் பேசியிருந்தோ வேற எதனா உங்களுக்கு இந்த மியூசிக் க்கு இந்த மாரி சினிமா
இல்ல நா ஃப்ரீயா இருக்கப்போ பாத்தீங்கனா போதுமாக்கா ஃப்ரீ லான்ஸிங் பண்ணிட்ருக்காங்க நா ஆமா ஃப்ரீலான்ஸிங் பண்ணிட்ருக்கே
எப்டி ப்ரோ கஷ்டமா ஈஸியா ப்ரோ அது
ஈசி தா ப்ரோ அது ஃபஸ் கஷ்டொன்னா க்ளைன்ட்ஸ் நம்ம வந்து அ அது ப்ராஜெக்ட் எடுக்குறதா நம்ம ஃப்ஸ்ட் க்ளைண்ட் பாத்து இதா‌ பேசி நம்ம இந்த எனக்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எனக்கு
ஃபார் ஃபார் எக்ஸாம்பிலுக்கு எந்த மா ரி வெப்சைட்ஸ்லா கிரேட் பண்ணி சொல்ல முடியுமா
நா எல்லா டைப்பும் பண்ற ப்ரோ ரெஸ்டாரெண்ட்டு எல்லா பிஸ் பிஸ்னஸ்க்கு பண்றோ பெரிய பெரிய பிஸ்னெஸ்கு ஆமா ஏஜென்ஸீஸ்க்கு அம்மா அது படிச்சிரு நல்லா இல்ல இப்ப நெட்ல ஏ ஐ இருக்கு நெட் இருக்கு பூத்து எல்லாமே இருக்கு
ஓ அது எதுனா வெப்சைட்ல நீங்க பண்றீங்களா இல் உங்களுக்கு தனியா வெப்சைட்ருக்கா இல்ல அதுல போய் பண்ணாதா வருமா
இல்ல நா தனியா வந்து எதுல லொகேட் பண்ணு தெரியல மாரி இல்ல ஃபஸ்ட்டு க்ளைன்ஸ் து வந்து என்னென்ன தெரிஞ்சுகிக்கு அத பேஸ் பன்னி பேசனு க்ளைன்ட் வந்து எனக் இந்த மாதிரி வேணும் இந்த நேம் வேணும் இந்த மாதிரி மோஷன்ல வே மோஷன்ஸ். ல இருக்கணும். ஓபன் பண்ணா இது தான். மூமெண்ட்ல இருக்கணும். அந்த மாதிரெல்லா அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறோ என்னென்ன ஸ்பெஷ். சுச்சுவேஷன்ஸ் வேணு. அதெல்லாம் சொல்லுவாங்க அதாவது பேஸ் பண்ணி ஆஹ. நம்ம அது பண்ணாதிருப்போ. அது ஒவ்வொரு கிளைண்ட பொறுத்து டிப். எல்லாமே எல்லாருக்கும் ஒரே மாதிரி தேவ். படாது இல்லையா இப்ப ரெஸ்டாரண்ட்ஸ்கெல்லாம் கொஞ். கொஞ்ச வந்து ரொம்ப இன்னிப்பா இருக்கணு பிரைட் நல்லா ஒரு அட்ராக்டிவா இருக்கணு. சோ அதனால அதெல்லாம் பார்த்து பண்ணணும்.
ஆமா ஆமா நீ சொல்லுருது உண்மதா ஆனா சில பேருக்கு வந்து சில இது தேவைப்படும். சில பேருக்கு வந்து சிலது தேவ். கூடாது ரெஸ்டாரெண்ட் எல்லாம் எடுத்.
ஒவ்வொருத்தருக்கும் அதான் நம்ம அவங்களோட பட்ஜெட்ட பொறுத். துலாம் சில பேருக்கு நான் வந்து ஒர்க் பண்ணதுல்லாம் இல்ல ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி. ஓத்தரது நல்லா. ஃப்ட்டிகே பர்ஃர்ம் பண்ணாரு இன்வெஸ்மெட்டு. அதுக்கு வந்து வந்து ட்ரெடிஷனல் பிசினஸ் சைட்டு.
உஹம்.
அது கார்பரேட் இருக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா வேணும் எல்லா கிளியரா இருக்கணும் அப்படின்னுனால பார்டிகே கொடுத்து கோட் பண்ணாங்க வாங்கினாங்க. அதுதா என்னோடுது.
அது என்ன மாதிரி என்ன மாதிரி சைட் அதான் என்ன மாதிரி சைட்ல பண்ணீங்க அது நீங்க. . கிரியேட் பண்றது ஹநாலு அஞ்சு சைற மட்டும் எடுத்துக்கலங்களா அப்டின்றிகளா ஆமா.
ஒரு ஸ்பெசிபிகேஷன் நமக்கு தருவாங்க. அது வந்து கஸ்டமர் வந்து அவங்களோட ரெக்கொவயர்மெண்ட் வந்து எது பொறுத்து. அத பேஸ் பண்ணி நம்ம எடுத்துப்போம் ஒரு ஒரு அப்படி சொல்ல போனா எப்படி. சொல்லனு ஒப்பு. சிம்ப்ளா சொல்லுன்னா இப்போ. சார்ஜிபிடி சார்ஜிபிடி. வச்சு கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்க. ஒருத்தருக்கு பஸ்ட் அ அத சொல்லுவாங்களா ஃபிரண்ட்யெண்டு பேக்யெண்டு. ஃபிரண்டுல இப்படி இருக் சொல்லிப்ப பேக்ரௌண்ட்டுக்கு வேற டிப்லேந்து எடுத்து அத என்ன வேணும் இது இது போட்ட நல்லா இருக்குமோ எது போட்டா அப்படிய நம்ம அலைட் பண்ண வேண்டியதான்
புரிது புரிது ஃப்ரோ அந்த மாரி அதான் அவங்களோ ஸ்பெசிபிகேஷன் தேவ ஒரு ரெஸ்டாரென்ட்னா அவளுக்கு வந்து மெயினா என்ன தேவைப்படும் மெனு கார்ட்ஸ் அவங்க புது டிஷஸ் இதனா லான்ச் பண்றாங்கன்னா அது போடுற மாரி தேவைப்படும் இந்த மாரி நம்ம அந்த ஹட் அந்த கஸ்டமர்ஸ் பத்தி பார்க்கறது கொஞ்சம் அக்ராக்டிவா இருக்கணும்னா அந்தஹேட் அந்த குக்கிங் அந்த டிஷஸ் அந்த இதெல்லாம் இருக்கும்ல்ல அந்த மாரி
இந்த கே எப் சி கே எப் சி ஆடுல எப்படி இருக்கும் இந்த ஜிங்கர் ஜிங்கர்னு போட்டு எல்லாம் வரும் பாத்திங்களா அந்த மாரி நல்லா ஒரு அக்ராக்டிவா பண்ணுவாங்க
ஆஹ் அந்த மாரி நிறைய தேவைப்படும் அது வந்து மார்க்கெட்டிங்கினா இப்போது வந்து மார்க்கெட் அதாவது எல்லாமே விற்கிற மார்க்கெட்னா அதுக்கேத்த மாரி ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும் ஆப்பிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு மாரி நல்லா அழகா பண்ணி அவங்களுக்கு தேவையான இதெல்லாம் பண்ற மதிரோ போன நேரம்
இந்த இ கார்ட் இ கார்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா காமர்ஸ் இந்த இது மாதிரி அந்த மாதிரி அதுக்கும் தனிதனி ஒவ்வொரு வீக்க ஈகாமஸ் வெப்சைட எல்ல காஸிலி ஏது மெட்டீரியல்டுத க்கு ஒன்னன்னா போடுறோம் அதெல்லாம்க்கறிறதுனால அதிக ரேட் இருக்கும்
ஃப்ரோ பேஸ் பண்ணீங்க இத பண்ணும்போது என்ன ஃப்ராப்ளம்ஸ்
ஹோஸ்டிங் தான் ஒவ்வொருட் ஸ்டார்ட் பண்றப்ப நான் ஒரு ஒன் இயர் போட்டுக்கோங்க பண்ணுங்க ஒன் இயர் ஸ்டிங் போட்டு பண்ணலாம் அப்படி பட் ஆனா பாதிலே வந்து நான் வந்து எனக்கு இந்த ஹோஸ்டிங் வேற ஹோஸ்டிவாங்க அதுக்கப்புறமா செர்வ இஸ் இது வரும்
ஹம் ஆமா நிறைய பேரு பண்றதுனால சர்வர் இஷயூஸ் வரும் ஆனா ஒரு ஒரே டைம்ல ஒரு பத்து ஆர்டர் பண்றாங்கன்னா ஒரு டைம்ல ஒரு இருபது
ஆஹ் அந்த மாதிரி லிமிட்டடா வச்சிருப்பாங்க ஒரு ஒரு டைம் அந்த ஓரு அந்த டைமிங் மிஸ் இதுல வந்து ஒரு நாலு அஞ்சு பேருதான்
ஓகே ஓகே ஓகே.
அத வந்து உள்ள வரறப்போ கொஞ்.
உஹம் ஆமாங் ஜாம் ஆகும் . அந்தமாதிரி ஆவரது நறைய வாய்ப்பு இருக்குது ப்ரோ கரெக்ட் தான் நீங்க சொல்றது. ஏன்னா வந்து இல்ல இல்ல ப்ரோ நான்தான் சொன்னனே நான் ஒர்க்கு பெருசா எதுவும் பண்ணுதில்ல இப்பதான் என் பார்டைனா. எது எதுன்னா. பண்ணிகிட்டுருக்க. சின்ன சின்னதா வரதுதான் பண்ணிருக்கே பெருசா ஒண்ணும் நான் அப்பலச்சிங்களலாம் பண்ணதில்ல. என் ஃபிரெண்ட்சு சொல்லுவாங்க இந்த மாரி என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து வெப்சைட் ஒன்னு கிரேட் பண்றாறு எப்படா நீங்க சொன்ன மாரி ஃபிரீ லான்ச்சிங்குதா அவரு வந்து ஒரு வெப் சைட் பில்டு பண்ணி குடுத்துருவாரு. அந்த பில்டு பண்ணதுகப்றோ அதுக்கு எவ்ளோ அமௌண்ட் ஆகுது. தே தோ ஸ்பெசிபிக் அதாவ ம்ச் இப்ப நீங்க ஒரு கஸ்டமரா இருக்கீங்கனா ஒரு புக் ஷாப் வச்சிருக்கீங்க இவனல்ல டோர் டெலிவரி பண்ணு இல்லனா நா இஷாப் வச்சுருக்க அந்த மாரி நீங்க ஆடர். பேஸ் பண்ணலாம் அது மாதிரி எதுனா வெப் சைட் வேணு. நீ ஸ்பெசிபிகேஷன் சொன்னங்கன்னா அந்தெசிபிகேஷனுக்கு ஏத்த மாதிரி அவர் பண்ணி கொடுத்துருவாரு பண்ணி கொடுத்ததுக். கப்றோ நீங்க பேம்மன்ட் பண்ற மாதிரி இருக்கு. ம்ச் அந்த மாரி என் ஃபிரெண்டுதா சொல்லிருக்கானே தவர நம்ம ஒண்ணும் பண்ணதில்ல இனிமே ட்ரை பண்ணா பண்ணலா. நான் என்ன நினைச்சேன் சேரி இதுக்கெல்லா. நறைய ஆளுங்க.
இப்ப நறைய இது இருக்கு ப்ரோ .
உஹம் நான்தா நெனச். சன்னா அதான் நறைய பேரு தேவைப்படுவாங்க. போல இது பெரிய கம்பெனி பேல்ட் மாரி அஹ அஹ அப்படிதான் நனைச்சேன் நமளுக்கு என்ன தெரியாதுல்ல பெருசா அதா. வெப்சைட் கிரியேட் பண்ணும்னா ஒரு அஞ்சாறு பேர் இருக்கணும் போல. அப்படி இப்படினுல்லா நனச்ச நம்மளுக்கு எதுவும் தெரியாது ஆனா என் ப்ரெண்டு தான் சொன்னா அந்த மாதிரி பண்ணலாம்பா ஈஸியா பார்ட் டைமாவே பன்லா அப்படின் சொல்லிடு நெறய பேரு இப்ப இன்ஸ்டால கூட நறைய பேர் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்டாங்க கிரியேட்டர் வெப்சை. ட்டு பை மை வெப்சைட் லிங்க் ஆஹ தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் அந்த மாதிரி ம்ச்.
அதான் ஆஹ கண்ணு வாய ஒரு லேபிள் மாதிரி ஏதோ ஒன்று வொட்டிட்டு கூட. ஆஹ வாய் பேசாமலே நான் வந்து வெப்சைட் .
ஆஹ ம்ச் இப்ப வந்து என் ஃப்ரெண்டு சொன்னா மோஸ்ட்லி வந்து நம்ம. தமிழ்நாட்டுல வாங்கனும்னா நமளுக்கு எவ்வளவா கம்மியா தண்டா வரும். எதுவாந்தாலும் அதாவது அதர் ஸ்டேட்தா பாரின் கிளைண்ட்லா இரு. நம்ம ஒருடாலர் வந்து என்பது ரூபா எயிட்டி ருபீஸ் செவண்டிடூ ருபீஸ்சோ எயிட்டிருபிஸ்சோ நம்ம சம்.
அங்கதான் நீங்க தியோ செல் பண்றதுக்கு ஐநூறு டாலர்.
ஆஹ அதுதான் அந்த மாதிரி ஐநூறு டாலர்னு வரும் ம்ச். அதுக்கேத்த மாதிரி நம்ம ஒரு ஆயிரோ. டாலர்ஸ் ஆயிரத்தி ஐநூறு டாலர்ஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு. வந்து. ஒரு ஒரு வாரத்துக்கு இல்லைன்னா ஒரு மாசத். துகு ரெண்டு தடவ அந்த மாரி பண்ணாலே அதுவே போதுமாக இருக்கு நம்மளுக்கு கரெக்டா இருக்கு நம்ம செலவுக்கு ஏத்த மாரி அது அப்டியே பாட்டேன்னா இயர்ன் பண்லான்டா அப்டின்னு என் ஃப்ரெண்டு சொல்லுவா அத பத்தி பெருசா ஒன்னு தெரியாது ப்ரோ நம்ம இனிமே தா ட்ரை பண்ணி பாக்கணு பண்லா பண்டா எதுனா கடச்சா நல்லாருக் உம்
நெறைய இருக்கு இப்போ அது மட்டுமில்ல இ ஆர் கூட
உம் அதாது அ யூடியூப் சேனல்லா க்ரியேட் பண்ணி பாத்துருக்கோ அது வந்து நம்ம என்ன பண்ணோனா நறிய பேர் யூடியூப் சேனல்ல இயர்ன் பண்றாங்க அப்டின் சொல்ட்டு நெறைய பேரு நானே ஒரு யூடியூப் சேனல் வச்சே யூடியூப் சேனல் வச்சு சும்மா டைம் பாஸ்கு எப்டின்னா சின்னா பீஸ் அந்த மியூசிக்லாம் போட்டு நெறைய பேர் வந்து விசிட் பண்ண முடியாதுல எடங்கள்லாம் வெளியூரு வெளி கண்ட்ரிஸ்ல்லா பாத்திருக் கமுடியாது இந்த உலக அதிசயனுவ தாஜ்மஹாலு அது மாரி இந்த பாரீஸ் ப்ரிட்ஜு அதெல்லாருக் குல்ல அந்த இதெல்லா வெளியூர்ல பண்றது ஆயிரம் போஸ்ட் டு அவுட்டர் கண்ட்ரிஸ் வந்து நறிய பேர் போக முடியாம இருப்பாங்க காசு இருக்கிறவங்க போவாங்க போகாதவங்கலா ஃபோன்ல தான பாப்பாங்க அதனால நா என்ன பண்ணுவன்னா அதெல்லா அந்த வீடியோஸ் எல்லா கொஞ்சொ இது பண்ணி எடிட் பண்ணி நா ஒரு பாட்டு போட்டு நம்ம லோகோ கீழ போட்டு அத போஸ்ட் பண்ணிவுட்டே அது ஒரு டூ கே ஃபோர் கே த்ரீ கே அப்டிதா அடிக்கு பெருசா சப்ஸ்கிரைபர்ஸே ஏறாது செரி ஓகே பாத்துட்டு போடலா அப்டின் சொல்ட்டு அது ஒரு வேலையா பண்ணிருந்தே இப்போ அந்த காலேஜுலா தொறந்ததுக்கப்பறொ நம்மளுக்கு ஃப்ரீடைம் இல்லாத காரணத்துல்லா அவ்ளவா பண்றதில்ல
பட் அதா இங்க ப்ரச்சனையே ஸ்டார்டிங்ல வந்து ஒரு பத்து வீடியோ போடுவோ வோ பட் அப்புறோ எது வர்லன் விட்ருவோ பட் ஆனா பட் வந்து அல்காரிதம் நைன்ட்டி டேஸ் ஆக் ஒர்க் பண்ணி தே வந்து அக்யூரேட்டா போட்டுட்டே இருந்தா நம்மளோட சஜ்ஜஷனுக்கு ஆட்டோமேட்டிக்கா யூ ட்யூபே காமிக்குமா நம்ம அதுக்கு நம்மது சஜ்ஜஷனு
உம் எனா உம் அதுதா அதுதா இங்க ஒர்க் இப்ப வந்து இன்ஸ்டால எதோ ட்ரெண்டிங் ஆயிட்டு அந்த எதோ மாடல் மாரி பண்ற மாரி பழைய பொருல்லா வச்சு மாடலிங் ட்ரை பண்ணி அந்த மாடலிங் வந்து இன்ஸ்டாகிராமே வந்து அவனுக்கு வந்து கனெக்ட் பண்ணாங்க ஆனாலு அவ வந்து சேர்ல ஏனா வந்து அவனுக்கு அவளோ பாதிப்பு தெரியாது பட் அவ இருக்கிற வில்லேஜ் வந்து அர்பன் அர்பன் ஏரியாஸ் தா ரூரல் கூட கிடையாது அர்பன் ஏரியாஸ்னா ரொம்ப எப்படி இருக்குனா ஒதுக்கப்பட்ட எடமா இருந்துட்டு அந்த எடத்துலெந்து அவ எப்டி பண்ணானா அது டிசைனிங் பண்றா இப்போ இப்போ நம்ம பாத்துருப்போ நம்ம டிவில எல்லா பார்த்திருப்போம்ல்ல டிசைன்ல்லா பண்ணுவாங்க சூட்ஸ் எல்லாம் டிைன் கஸ்டம் டிசைன் பண்ணுவாங்களல அந்த மாரி மாடலிங் டிைன் பண்ணா அந்த பையன் பண்ணி இன்ஸ்டாகிராமல போஸ்ட் போட்டதுக்குப்புறம் இன்ஸ்டாகிராம் தான் அவன் கூட கொலாப்பகலாம் அப்டின்னு சொல்லிட்டு அவங்க போஸ்ட் அமைச்சிருக்காங்க அது என்ன அவனுக்கு தெரியாம போயிருக்கு
ஃபாலவர்ஸ் அதிகமா இருந்தா கன்டென்ட் கரெக்டா இருந்தா போதும்
ஆஹ் இன்ஸ்டாகிராமே இன்ஸ்டாகிராமே கொலாப் பண்ணலான்னு கேட்டது அப்புறம் அவருக்கு அது தெரியாம போயிட்டு இருது ஏன்னா அவரு படிச்சது இல்லை அவ்ளோவ அப்டின்னு என்னன்னு தெரியாம அவர் இன்ஸ்டாகிராமே வந்து நெறைய பேரு என்ன சொன்னாங்க பெரிய ஆள் ஆயிட்டா இவரு அதனால இன்ஸ்டாகிராமே போய் கெஞ்சுனாலும் இன்ஸ்டாகிராமே கண்டுக்க மாட்டேங்குறாரு அப்டின்னு சொல்லட்டு நெறைய மீம்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க
இல்ல தெரியாதவங்க தெரியவைக்கிறதுக்கு எத ஹெல்ப் பண்ணலாம் இந்த மாரி எல்லா பேசி அவங்களுக்கு மனசுக்கு எடு
கிரியேட்டிவிட்டி மைண்ட் இருந்தா வந்து நம்ம என்ன வேணா சாதிக்கலாம் வந்து பையன் வந்து ஒரு புது எக்ஸாம் பிளால வந்து நிக்கிறன் இப்ப நம்மளுக்கு ஆமா அந்த கிரியேட்டிவிட்டி மைண்ட் இருக்கட்டும் நல்லா பக்காவா இருந்தது அப்புறம் அது கேட்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஏன்னா இந்த கிரியேட்டிட்டி மைண்டால ஜஸ்ட் அவன் வீடியோ தான் போட்டான் மில்லன் கலர்ஸ் வியூவர்ஸ் போய் பாலோவர்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமே போய் கேக்குறாரு அவ்வளோ பெரிய கம்பெனி அது போய் கொலா பண்ணி கேட்கற அளவுக்கு பெரிய ஆள் இத்தனை நாள் பெரிய விஷயம்
அதுதான் அவங்களோட கண்டடென்ட் வந்து ரொம்ப அத்தென்டிகா இருக்கும் சப் பெமஸ் அதிகமா இருக்கும் ஃபாலோஸ் அதனால அது அவங்களுக்கு ஒரு ரீச் இருக்கும் இல்லையா
ஆ ஓகே ப்ரோ சரி ப்ரோ என்ன தெரிஞ்சு குடுக்கப்பட்ட டைம் முடிஞ்சிடுச்சு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஃபாலோ பண்ணலாம் ஆஹ